ஹலோவ்
ஆமா சொல்லுங்க்கா
ஆ எப்டி இருக்க நல்லாரு
நா நல்லா இருக்கங்க்கா நீங்க
ஆ நா நல்லா இருக்கே சாப்டியா
ஆங்க்கா சாப்டக்கா நீங்க
ஆ நா இப்பதா சமச்சே இன்னு சாப்பில்ல இனிமேல் தா சாப்டணு ஆ என்ன பண்ணிட்ருக்க
சும்மாதாங்கா இப்பதா கொஞ்ச படிச்சு முடிச்சே எக்ஸாம் பெப்ரேஷன் இந்ச்சி
ஓ அப்டியா எக்ஸாம் நடக்குதா
ஆமாக்கா செமஸ்டர் போகுது
ஓ ஓகே ஓகே ஆ எத்தன எக்ஸாம் முடிஞ்சிருக்கு
அது ரெண்டு முடுஞ்ச்சுக்கா உன்னு ஒரு மூணுக்குது
ஓ எக்ஸாம்க்கு ஒவ்வொரு எக்ஸாம்க்கு எடைல எத்தன் நாள் லீவு
அ லீவு ஒவ்வொன்த்துக்கு த டிஃப்ரெண்ட்டா தாங்க்காக்குது ஆனா இந்த ஒரு எக்ஸாம் மட்டு இப்ப செகண்டு் எக்ஸாம் முடிச்சிட்டு தேடு வர்ணு வருது அதுக்கு மட்டும் இப்ப ஒரு எட்டு ஒம்போது நாள் லீவுக்கா மத்த எக்ஸாம்க்குதா மொதல ஒரு ரெண்டு மூணு இல்ல நாலு அப்டிதாங்க்கா இக்குது லீவு இதுக்கு மட்டுந்தா கொஞ்ச ருக்காங்க இத்தனக்கி இது பெரிய அவ்ளோ பெரிய சப்ஜெக்ட் ஒன்னு இல்ல
ம்
ஆன்சர் பேப்பர் கூட இல்ல இது சும்மா எக்ஸ்ட்ரா ஏதாது பேப்பர் வேணுமேன்னு சொல்ட்டு இந்த பேப்பர் வச்சாங்க இதுக்கு வந்து பத்து நாள் உட்ருக்காங்க லீவு
அதே கஷ்டமா இருக்க எக்ஸாம்க்கு எதுக்கும் லீவே குடுக்க மாட்டாங்க
ம் எப் பாத்தலு அப்டிதா வக்கிறானுங்க மேட்ச்சர் பேப்பருக்கெல்லா லீவே விட மாட்டேகிறானுங்க ஒண்ணு இல்ல ரெண் நாள்தா உட்ருராங்க
ம் அப்புறொ ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாமே முடிஞ்சுதா
ஆங்க்கா அதெல்லா போன செம்மே முடிஞ்ச்சுக்கா இந்த செம் அதனாலதா கொஞ்ச ஃப்ரீயாருக்குறோ எக்ஸாம் மட்டு இந்த செம்மு போன செம்மு ஃபுல்லா ப்ராஜட்டு எக்ஸாமு பிராக்டிக்கலு எல்லா போட்டு டார்ச்சர் பண்ட்டாங்க போன செம்லா ப்ராஜெட்டுக்கு லேப்டாப் வாங்கு அது வாங்குன்ட்டு
ஆமா ப்ராஜெக்ட்னாவே கொஞ்ச கடிதா
ம் கண்டிப்பா அது போங்கன்னு சொல்ட்டு பெரிய பிரச்சன பண்ணாய்ங்க எல்லாருட்டயு லேப்டாப் இருந்தே ஆகணு அது சொல்ட்டு எல்லாத்தையு லேப்டாப் வாங்க சொல்லி அப்ப லேப்டாப் வாங்கிட்டோ திருப்பி இப்ப வந்து கவுர்மெண்ட்ல இப்போ குடுக்குறாங்க லேப்டாப்ப தேவயே இல்லாம எங்களுக்கு அதுக்கு பேசாம இந்த செம்ல வந்துருந்தா கூட நல்லாருந்துருக்கு
ம் எல்லாரு லேப்டாப் வாங்கனதுக்கு அப்புற கெடைச்சிருக்கோ
ம் எல்லாமே ஏ கிளாஸ்ல ஒரு முப்பத்து முப்பதுல இருந்து நாப்பது பேர் இப்பாங்க கிற்ற பாதிவந்து கிற்ற ஒரு முப்பது பேர் வாங்கிட்டானுங்க லேப் டாப்பு நாப்பது பேர் இருப்பாணுங்க பசங்க அதுக்கிட்ட லேப்டாப் வாங்கிட்டானுங்க புதுசா செகண்ட் ஹேண்ட்ல அப்டியே மாத்தி மாத்தி வாங்கிட்டானுங்க
கஷ்ட தான திடீர்னு சொன்னா எப்டி டக்குன்னு வாங்க முடியு அது ரொம்ப கஷ்ட இல்ல
கண்டிப்பா ஃபஸ்ட் இயர்லயே சொன்னாங்க லேப்டாப் வாங்கிக்கங்க எல்லா ஐ டி ரிலேட்டடா போற பசங்க வாங்கிக்கோங்கடான்னாங்க அதுல ஒவ்வொருத்த மட்டு கிளாஸ்ல ஒரு ரெண்டு பேர் மட்டு வச்சிருந்தாங்க ரெண்டு மூணு பேர் மட்டு வச்சிருந்தாங்க
ம்
மத்ததெல்லா அப்போ குடுத்த அந்த அம்மா லேப்டாப்பு சம்திங் அத வச்சுந்தானுங்க அந்த காலத்துல குடுத்தத யார்கிட்டயோ கடன் வாங்கி அப்டில்லா வச்சிருந்தானுங்க சோர் பத்தாதுரா ப்ராஜெக்ட் பண்றதுக்கு புதுசா வாங்கிக்கோங்கன்னு சொல்லி வாங்க வச்சாங்க எல்லாத்தையு
உங்களுது ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லா சாஃப்ட்வேர் ஏத்தணுமா லேப்டாப் வாங்குனா
என்னக்கா
சாஃப்ட்வேர் ஏதாது ஏத்துணுமா உங்க ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு அப்டியெல்லா இல்ல
இல்ல அப்பில்லா இல்லக்கா இருக்கற சாஃப்ட்வேர்லே போது அது நம்ம லாங்குவேஜ் பொறுத்து தான நம்ம என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்றோமோ அத பொறுத்து தா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜு
ஓகே ஓகே அப்றோம் காலேஜ் லைஃப்ல்லா முடிய போது ப்ரெண்ட்ஸ்ல்லா மீட் பண்ண முடியாது
நெனச்சாவே எனக் சோகமாகுது
ம் ம்
கஷ்டமா இருக்கு மார்ஸ்
இன்டன்ஷிப்ட்ட
இன்டர்ன்ஷிப்பு அப்பயே முடிஞ்சுக்கா செகண்ட் இயர் முடிஷ்ட்டு தேர்ட் இயர் போறதுக்கு முன்னாடியே முடிஞ்ச்சு அந்த செகண்ட் இயர் முடிச்சு தேர்ட் இயர் போறல்ல அந்த கேஃப்லயே ஒன் மந்த் லீவ் வந்ச்சு அந்த ஒன் மந்த் லீவ்லயே முடிஞ்ச்சு அதுதா பேங்களூர் எதாது கம்பெனியில பாத்து பண்ணோ இன்டர்ன்ஷிப்பு சோ அதுக்குதா ஆஃப்லைன்ல ஆஃப்லைன் வந்து ரென்ட்டு சாப்பாடு சோ மத்த செலவுக்லா சேத்தி டு்வெண்ட்டி கே கேட்டாங்க சோ பசங்க அதெல்லா முடியாதுன்ட்டாங்க
ம்
ஆன்லைனா ஜஸ்ட்டு டூ அண் டூ தவுசண்ட் தா சொன்னாங்க சோ அதுவே பண்ணிட்டோ
ம் ஓகே கேக்கு
ஏன்னா பேங்களூர் போனா அங்க ரென்ட்டு அதிகமா இருக்கும்
ஆமா அங்க ரென்ட்டு ரொம்ப அதிகம்
ம்
ம் என் தங்கச்சியு ஐ டி ரிலேட்டடா தா இருக்கா அவளு இங்க கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணிட்டா இருந்தா ஒரு ஐ டி கம்பெனில்ல அப்பவ் இங்கிருந் து அவுளு அவ ஹஸ்பண்ட்டும் பேங்ளூர்ல ஐ டி கம்பெனிக்கு ஒர்க் கடச்சதுனு பேமிலியோட அப்டியே ட் ஆய்ட்டாங்கா
ம்
பாத்தா என் தம்பி தம்பி ஒய்ஃப்பு அவுங்க எல்லாமே வந்து இங்க ஐ டி கம்பெனில்ல தா ஒர்க் பண்றாங்க இப்ப நெறைய ஐ டி கம்பெனில்ல ஒர்க் பண்றவங்க ரொம்ப அதிகமாயிட்டாங்ள
ஆமாக்கா கண்டிப்பா இதுக்கப்றோ கொறஞ்சிருவாங்க அவுள்தா இதுக்கப்புறோ அதிகமா ஆவ் மாட்டாங்க ஏன்னா இதுக்கப்பறோ ஏ எ வந்துருச்சி சோ இதுக்கப்றோ மோஸ்ட்லி லே ஆஃப் பண்ணி அம்ச்சு உட்ருவாங்க ஐ டிலந்துலா சர்வே பண்றது கொஞ் கஷ்டந்தா ஐ டி ல இதுக்கப்பறோ
நீங்க ஒர்க்குக்கு போலான்ட் இருக்கீங்ளா இல்ல மேல எதாவ்து டிகிரி போல்லான்ட்டு இருக்கீங்ளா
அ டிகிரில்லா இல்லக்கா வீட்ல வேலைக்கு போன் சொல்ட்டாங்க சோ வேலைக்கு தா போகணு கரஸ்ல போல் தா நெனச்ச மேபி கரஸ்ல போட்டா போட்லாம் ஃபர்ஸ்ட்டு கோர்ஸ் எதாவ்து படிஷ்ட்டு வேலைக் போணு வேலைக் போய்ட்டு அப்றம் பாத்துக்லா இந்த ஒன் இயர் விட்டால்லா அடுத்த இயர் கூட கரஸ்ல வேணா போட்டுக்லாம் விட்டு கம்முன்னுக்குற
ஆமா கரஸ்ல போடுங்க ஏன்னா இன்னொரு டிகிரி கெடைக்க இன்னொரு டிகிரி இருந்தா சேல்ரியும் கொஞ்சோ இன்க்ரீஸ் ஆகும்
ம் கண்டிப்பா
எழுந்து வந்து போடுன்பாரு இன்னொன்னு வந்து ம் போய் வேலைக்கு போய்ட்டு போட்டீங்ன்னாலும் பெருசா அதுல அ நம்ம கரஸ்ல போட்றங்காட்டி ரொம்ப ஹார்ட் ஒர்க் தேவப்படாது நம்ளுக்கு ஆல்ரெடி நம்ம இங்க படிச்சிர்ப்போம் அது ரிலேட்டடாதா கொஞ்ச டிஃப்ரெண்ட் ஆகு
கண்டிப்பா
ம் ம் பண்ணிக்லாம்
சோ வேலைக் போய்ட்டு தா பாத்துக்லான்ட்டு சன் முடில
ப்ரெண்ட்ஸ் நீங்கலா ஒட்டுக்கா வேலைக் போறீங்களா இல்ல தனி தனியாவா
அக்கா தன் தனியா தா போணு எல்லருக்கு ஓரே எடத்துல வேல கெடைக்காதுல்ல
ம்
இது கவுமண்ட் ஜாப் எல்லான்றாங்க
ம்
ஸோ பாக்கலாம் அவுனுங்க எழுதி முடிச்சுட்டு பாஸ் ஆனா போது சில பேர் ஐ டி சில பேர் சொந்த ஊர்லே வேலைக் போறன் நாங்க
ம் ம்
பண்றாங்களோ தெர்ல பாக்லாம்
ம் என் தங்கச்சி என் தங்கச்சி வந்து ஃபர்ஸ்ட்டு டிகிரி முடிச்சுன்னியே பிளேஸ்மண்ட் ஆய்ட்டா
பேய்ட்டு கொஞ்சோ ஒன் இயர் ஒர்க் பண்ணிட்ருக்கும் போதே எம் எஸ் சி போட்டு அப்டியே படிச்சுட்டு அப்டியே அவளுக்கு வந்து சால்ட்ரியு இன்கரீஸ் ஆவு அ இன்கிரீஸ் ஆச்சு பொஸிஷனு இன்க்ரீஸ் ஆச்சு
ஓ
ம் அப்றோ கோய்ம்த்தூர்ல வந்து ஆ சாரி பெங்களூர்ல வந்து ஒரு கம்பெனில வந்து இன்டர்வியூ செலக்ட் ஆனா
ஓ
எல்லா அப்பறந்தா அங்க ஷிப்ட் ஆய்ட்டாங்க
பெங்லூர்க்கா
ம் பாக்க போனா கோயம்பத்தூர் பெங்ளூர் சென்னை இந்த மூணு எடத்துல தான ஐ டி கம்பெனி ரொம்ப பேமஸ்
அதிகமா இருக்கு சென்னைல இருந்த ஓ எம் ஆர் அதிகோ
ம்
இன்னு ஃபுல்லாவே ஐ டி அதிகமா தாங்குது அங்க டிராஃபிக் சென்னையிலு சரி பெங்களூர்லியு சரி டிராபிக் அதிகமா தா க்கு சோ மொத்த பேர் போலைக்கின்ட்டு
இருக்கதுலயே பெங்களூர் தா ஐ டி க்கு பேர் போன எடமே
ம்
பத்தா ம பெங்களூர் அதுக்கடுத்த சென்னை அதுக்கடுத்ததுதா கோயம்புத்தூர்
ம் ஆமாக்கா இப்பதா கோயம்புத்தூர் இப்பதா டெவலப் ஆகுது பெங்களூர் செனலா எப்பயோ டெவலப் அயிட்ச்சு
ஆமா பெங்லூர்ல இல்லாத ஐ டி கம்பெனியே இல்ல
ம் மொஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் அங்க தா இக்குது சென்னை இல்லாத கம்பெனி கூட நறைய இருக்குது பெங்ளூர்ல
ஆ எங்க மாமா ஃபர்ஸ்ட்டு பெங்ளூர்ல தா ஒர்க் பண்ணிட்ருந்தாங்க
ம்
அப்பரோ யுஏல கிடைச்சது அப்ப அங்க போய் செட்டில் ஆயிட்டாங்க கிட்டத்தட்ட டென் இயர்ஸா இப்ப அங்கதா இருக்காங்க
ஊவி ஓ ஓகேக்கா
ம் அங்க போய் செட்டில் ஆயிட்டாங்க அங்க அப்டியே அந்த கம்பெனியில இருந்து அங்க அனுப்பிட்டாங்க அண்ணா ஐ டி ஜாபு ஓகேதா எனக்கு தெரிஞ்சு இல்ல
ுனனைட்டட் அ அரபிக எமிரேட்ஸ் ஓகே
ஹம்
அரபப் கண்ட்ரிஸ் ஃுல்லாவே இது
ஆமா ஃபாரின் போய் செட்டில் ஆகாரத்துக்கு அங்கெல்லா வந்து இன்னு கொஞ்ச சேல்ரி அதிகமா கிடைக்கும்ல
ஆமா அங்க அதிகமாதா கேக்கும்
ம்
அங்க ஜாம்ல குடுப்பாங்க சோ அதிக அதிகமாகா இருக்கும் சேல்ரிலா கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அதிகமாக இங்க
ஆமா பாக்கலா ஆஹ் எய தங்கச்சியு இன்னு கொஞ்ச நாள்ல அப்டி போலா அப்டிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தா எனக்கு தெரிஞ்சு ஆஹ் ஐடி பீல்டல போறது ஓகே தா
ஐடி பீல்டுல போரது ஓகேதா பட் இந்த டைம்ல போரது வேணா அங்க. யூ ஏ
ஆ
ஏன்னா உங்களுக்கே தெரியு போர் போய்ட்டு இருக்குது
ஆமா அங்கல்லா ஒரு பெருசு சா ஒரு பிரச்சனையு இல்ல
ம்
அப்டிங்கற மாதிரிதா சொன்னாங்க பயப்பட தேவையில்ல பெரிய பிரச்சன இல்ல
ம் துபாயில் அப்டி எதுவும் இல்ல தா சொன்னாங்க
ஆஹ துபாய்ல வந்து பராப்ளம் பெருசா இல்ல
ம்
ஓரளவுக்கு
ஓ ஓகேக்கா
சேரிப்பா சேரி ஆஹ் ஒர்க்ல சேர்ந்துட்டு சொல்லுங்க
ம்
ம் ஓகே ஆல் த பெஸ்ட் பாய்
தேங்க் யூ பாயக்கா